உம் உம் ச சரி கேக்குது சொல்லு
என்ன ச மத்தியான சமையல்லாம் முடிஞ்சதா
முடிச்சாச்சி சமைச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சி
சேரி சேரி
சமைச்சாச்சு சாப்பிட்டாச்சு முடிச் சாச்சு என்ன இன்னைக்கு உங்க வ வாய்ஸ் ஆடிபிள்ளா இல்ல
இல்லையே நல்லா தா பேசுற மாதிரி இருக்கு எனக்கு
என்னமோ நேத்த விட இன்னைக்கு கம்மியா இருக்க மாரிருக்குது
உம் செரி செரி
கொஞ்சோமுன்னாடி கால் பண்ணிருந்தீங்கன்னா கூட சமையல் உருண்ட கொழம்பு உருண்ட கொழம்பு பொடலங்கா பொரியல்
சேரி சேரி காலைல என்ன பண்ணீங்க
காலேல நேத்து சொன்ன அதே மெனுதே
ம் ஆமா ஆமா புட்டு சொன்ன ம்
கம்பு புட்டு ஆனா பாசி பேய்ர் எது வெக்காம எல்லா தர்காரியு போட்டு இது வச்சே குருமா
ஓ சேரி சேரி
ம்
பாப்பா ஸ்கூல் போய்ட்டு வந்துட்டாப்லையா
போய்ட்டு வந்துருச்சு போய்ட்டு வந்துருச்சு போய்ட்டு வன்ட்டு சாப்ட்ருச்சு அதும் சாப்ட்டுட்டு
எங்க வீட்ல வேல அதிகொ இன்னைக்கு எல்லா ரெண் ரெண்டு வேலயா ஆய்ப்போச்சு
என்ன சமையல் இன்னைக்கி உங்க வீட்ல ஸ்பெஷல்
எங்க வீட்ல காலைல வெறு சேமியா உப்மா கிண்ட்னே
ஃபஃனாமே
மத்தியானத்துக்கு வந்து அதுதா பீர்க்கங்கா கூட்டு வெச்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ண அப்றொ எங்க சின்ன மாமியார் ஊர்லருந்து வந்திருக்காங்க செரி அவுங்க எங்க நாத்தனார் வீட்டுல நேத்து தங்கிருந்தாங்க இன்னைக்கு வந்துர வந்தாங்க செரி அவங்களுக்கு எதாவது நான்வெஜ் எடுத்து சமைக்கணுல
சேரி ம்
ப்ப சிக்கன் வாய்ன்ட்டு வந்து சிக்கன் தேங்கா அரைச்சூத்தி கொழம்பு மாரி வெச்சோ வெச்சுட்டு முட்ட வாங்கிட்டு வந்து முட்டய அவிச்சிட்டு வெறு அந்த இது மாரி போடுவாங்களா மசாலா மாரி மிளகுத்தூள் ஆ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைலா போட்ல ம் ஒர் முட்டைல சும்மா மிளகு தூள் ஜீரக தூள் போட்டு இது பண்ணி வச்சட்டேன் இல்ல சிக்கன் சிக்ஸ் டி பைவ் ல போடல ரெண்டு சேர்ந்துதா வந்தாங்க அதுல என்னத்த சிக்ஸ்டி ஃபை போட்டோ அப்புறோம் எங்க நாத்தனார் டு சமைக்க சொல்லிட்டாங்க சேர்த்து அவுங்க எங்கேயோ வெளில போறாங்கன்னு
ஆ செரி
அதனால் திருப்பி சாதோ வச்சு அப்புறோம் குழம்பு கொஞ்ஜோம் சேர்த்து வச்சு சேர் முட்ட சேத்து வாங்கி அவுச்சு உ இன்னைக்கு ஃபுல்லு ம் இன்னைக் ஃபுல்லா அதனால வேல டைட் ஆயிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்
செரி செரி எத்தன மணிக்கு ஸ்கூல் கம்ப்ளீட் ஆகு
இந்தா அவ்ளோதா நாலு பத்துக்கு வந்துடுவாங்க ஆளு
நாலு பத்து வந்துருவாங்க வந்தாது இதே குடுத்தா சாப்ட்டுக்குவாங்கல்ல ம்
ஆ நைட்டுக் இதே கொடுத்தா சாப்ட்டுப்பாங்க இப்போ வந்து கெஸ்ட்ட சாய்ந்தரம் பீச்சுக் கூட்டிட்டு போ சொல்லிருக்காங்க ஆமா அதனால சாயந்திரமா பீச்சுக்கு கூட்டிட்டு போனும் அதுக்குள்ள கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல செரி இங் யோசிச்சிட்ருக்கே ம் கொழம்பு கொஞ்சம் இருக்கு அதான் போய்ட்டு வந்துட்டு டயர்டா வேறா இருக்குல கொஞ்ச தூரம் நடந்துட்டு வந்தாவே டயர்ட் ஆயிருது
ஆமா உங்களுக்கு ட்ராவலிங் டைம் வேற ஜாஸ்தி ட்ராவலிங் டைம் வேற உங்களுக்கு க்கு ஜாஸ்தி
ஆமா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இன்னிக் வேற வெயில் இல்லாம அப்டியே வானோ மூடிட்டு இருக்கு அதனால வெக்கையா இருக்கு வெயி வெயில் வந்து மழ பெஞ்சா கூலிங் ஆகு
உப்பசமா இருக்கு உப்பசமா இருக்கு ஆமா
ம் ரொம்ப கஷ்டமா இருக்கு கிச்சன்ல நிக்கவே முடியல என்னால இன்னக்கின்னு பாத்து பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிடுச்சு
தண்ணில்லா கரெக்டா வருமா சம்மர்ல தண்ணில்லா கரெக்டா வருதா
ஆ தண்ணி பிரச்சன இல்ல இது வரைக்கு ஆ எப்பயு போல தண்ணி வருது
எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நெறையா எங்க எனக்கு தெரிஞ்சதுல நெறையா பேர் வீட்ல தண்ணியே இல்லையா சம்மருங்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாங்க ஆமா
ம் இங்க ஓரளவுக்கு ஒன்னு பிரச்சனை அந்தளவுக்கு தண்ணி பிரச்சனை எதுவு இல்ல இங்க வந்து தண்ணி உப்பு தண்ணி வருது அது இல்லாம கவ்ர்மெண்ட் வாட்ரு கொஞ்சோ விடுவாங்க கார்ப்பரேஷன் வாட்டர் மாதிரி விடுவாங்க அதனால ஒன்னு பிரச்சனை இல்ல கார்பரேஷன் வாட்டரு வர்றத வந்து கீழ சம்புல ஏத்திருவாங்க அப்புறோ மோட்ரு போட்டு மேல டேங்க் டேங்க்ல எத்தி டேங்க்லருந்து நமக்கு பைப்புக்கு வந்துரு வீட்டுக்கே வந்துரு நம்ம போய் கீழ போய் எடுத்
எனக்கு எனக்கு யாராவது ஒரு சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்களான்னு இருக்கு யாரு கிட்ட கேக்குறதுன்னு தெரியல ஒரு மனநெல பாதிக்கப்பட்டவங்க அப்டிங்கிறவங்கள எப்டி ஹேண்டில் பண்றது பொதுவான உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்
ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சோ கஷ்டமான விஷயந்தா அதுக்கு வந்து ரொம்ப பொறுமை இருக்க கணு அது வந்து மனநில பாதிக்கப்பட் இவுங்க வந்து மனநில பாதிக்கப்பட்டவங்க மாதிரி நடந்துக்கணு அது வேணுங்கதுனே அது பண்ற மாரி இருந்தாலு நமக்கு கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
ஆமா
தெரியாம பண்ணிட்டு நம்ம வந்து அத பண்ற சமாளிச்சி அந்த ஒர்க் க்க பண்றதுங்கிறது வந்து பாக்கறதுங்கிறது ஈஸியா பாத்துர்லா ஓரளவுக்கு செரி தெரியாம பண்றாங்க அறியாம பண்றாங்க அப்டின் சொல்லிட்டு ஒரு சில பேர்லா எப்டி இருப் தெரியுமா மனநெல பாதிச்சவங்க மாதிரி இருப்பாங்க ஆனா நெஜப்பாலுமே அப்டி மனநில பாதிச்சவங்களா இருக்க மாட்டாங்க
இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ் எல்லா அப்டி அதா இருக்குன்னு நெனைக்கிறே என்னால அத ஹேண்டில் பண்றது எப்டினே தெரியில டெய்லியு பீ அதாவ்து ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் வந்து பீக்ல இருக்கு
ம்
ஒரு என்னை அத எப்டி நா ஹேண்டில் பண்ணி இன்னு ஒரு ஒன் மன்ந்த் அதுல ட்ராவல் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ம் நாம என்ன செய்ய போறோ அத எப்டி ஹேண்டில் பண்ண போறோ அப்டின்னு யோச்சாலே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் பீக்ல பீக்ல போது நம்ம நா அதை எப்டி ஹேண்டுல் பண்ண போ அப்பறொ எப்டி அதுலேர்ந்து இது பண்ணி வர போறோ அப்டின்னு யோஸ்ச்சாலே பீக்குல போது
கொஞ்சம் கஷ்டம் தா
அதாவது டெய்லியு பேசும் வார்த்தைகளே சாபம் கொடுக்குற மாரி வார்த்தைகளாவே உப உபயோகப்படுத்தி பேசுகிறார்கள் அத எப்படி ஹேண்டில் பண் பண்றதுனு எனக்கு தெரியல
கொஞ்ச கஷ்டமா தா இருக்கு ஆனா என்ன பண்றது
எடுத்துட்டு வெளில போனேனா வீட்டுகுள்ள உக்காந்துட்டு இவ வண்டில போற வழியிலயே அடிபட்டு போயிறணும் அப்டிங்கிறாங்க
ம் ம்ம்
இப்படிலா பேசும்போது வீட்ல இருக்குறவங்களுக்கு கோவ் வருமா வராதா
இல்ல கண்டிப்பா வரும் வந்து ஓரளவுக்கு ஏன்னா மனநெலப் பாதிக்கப்பட்ட மாரி நடிக்கிறவங்ககிட்ட நீங்க இப்டி பேசுறவங்கள்ட நம்ம போய் கோவப்பட்டு ஒன்னு பண்ண முடியாது
தூங்குறவங்கள எழுப்பலா இல்ல இல்ல ஆ தூங்குறவங்கள எழுப்பலா தூங்குற மாரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியுமா
இல்ல ல்ல கண்டிப்பா முடியாது அதனால என்ன பண்றது ஆனா ஏஜு ஒரு ஃபேக்ட்ரா இருக்கு ஏஜ்ஜ காரண காட்டிடுவாங்க ஏஜ் வயசானவங்கள போய் நம்ம வந்து எதுவும் பேசக் கூடாது ம் எதுவு செய்ய கூடாதுன் சொல்லிருவாங்க
ம் இன்னக்கி காலைல டைம் எல்லா ஃபுல்லா கோயில்ல போய் உக்காந்துட்டேன்
ம்
கிட்டத்தட்ட நைன் தேட்டி அப்போ போனவ
ம்
ஒன் தேட்டிக்கு தா வீட்டுக்கே வந்தேன்
ம்
அப்டியெ போய் அங்கயே உக்காந்து நா சொல்லிட்ருந்தெ பக்கத்லயே ஒரு சின்ன பசங்க விளையாடுறதுக்கு மாரி எடம் இருக்கும் அங்கேயே போய் உக்கான்டே அங்க சின்ன சின்ன பசங்க வெளையாடுட்ருந்தாங்க அத பாத்துட்டு உட்காந்துட்டே அப்டியே
அப்டிதா என்னப்ப நம்ம அப்போ அப்டிதான் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் வேற வழி இல்ல நம்ம இதையே நினச்சிட்டு இப்படியே உக்காந்து இருந்தோம்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ஜாஸ்திய ஆகும்
என்ன செய்றதுனே தெரியல ஆமா
இல்ல இல்ல அப்பப்போ வெளியில போய் ஸ்ட்ரெஸ்ஸ கம்மி பண்ணிகிறேன் ஏன்னா வேற வழி இல்ல ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியானா இப்ப இருக்க இதுல வந்து நெறைய ட்ரெஸ்ஸுனால தா நெறைய வியாதி வருதுன்னே சொல்றாங்க
மேக்சிமம் வேலையெல்லா முடிச்சுட்டு போயிற்றது இப்ப கூட இப்போ வீட்டில் மத்தியானம் கூட ஏதோ அப்படி எப்படின் நம்ளி தூள்முழி ஆகி நா போய் தடுக்க போனதுல்ல என்னைய புடிச்சி தள்ளிவிட்டு என்னோட லெஃப்ட் ஹேண்டோட முட்டி இருக்குல்ல அது போய் செவத்துல இடுச் கைய மடக்கவே முடியல
ஐய்யயோ ஏ நீ எடையில நீ எதுக்குப்பா போற எதுக்கு சண்ட போட்றாங்கன்னு தெரிஞ்சு நீ எதுக்கு போற
என்னமோ பண்றாங்க என்னமோ செய்றாங்க சரி நம்ம போய் தடுத்துருவோனு தடுக்க போனோல்ல நானும் கொஞ்சோ முன்னாடி சத்தம் போட்டே சரி நம்மளாளோ தானோ அப்டிங்கிற கில்ட்டுல நா போயி தடுக்க போயி புடுச்சு தள்ளிவுட்டு என்னய புடுச்சு தள்ளிவுட்டூ லெப்ட் ஹேண்டோட முட்டி போய் அந்த நெல இருக்குமுள்ள கதவு நெல அதுல நல்லா இ இடிச்சிருச்சு இடிச்சதுல கைய மடக்கவே முடியல இப்டியே நீட்டியே வச்சிருக்கே
பாரு நமக்கு கைகால் வச்சுதா நம்ம பொழைக்க முடியும் உம் கை கால வச்சுதா நம்மலுடைய வேல இருக்கு டாக்ட்ர போய் பாத்துரு ஏன்னா கை கால் இல்லாம நம்மளா இந்த உலக ட்ல வாழவே முடியாது நமக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்றது ல் லா ஆள் இல்ல
இல்ல சுத்தமா இல்ல இப்ப நா இது இப்ப நா இப்ப பேசிக்கிட்ருக்கும் போது கூட இந் லெப்ட்ஹேண்ட்ல கைய யூஸ் பண்ணி ஃபோன் பேச முடில ரைட் ஹேண்ட் யூஸ் பன்னிதா பேச முடியுது அந்த மார்ருக்கு ஃபோனோட வெயிட்டு் கூட அந்த கை தாங்க முட்ல என்ன பண்றதுன் தெர்ல வீட்ல சொன்னா அப்டிதா நடக்கும் நீ தான ஆரம்பிச்ச அனுபவக அப்டிங்றாங்க
ஏய் இதெல்லா ஃபஸ்ட்டு யோசிக்காம ஃபஸ்ட்டு போய் டாக்டர பாத்துட்டு வா போ டைம் ஆச்சு நீ போய் ப பையே வர்றதுகுள்ள டாக்டர போய் பாத்துட்டு வந்துரு
இப்ப யாரும் இருக்க மாட்டாங்க சாய்ந்தர நேரந்தா எல்லா டாக்டர்ஸ்சும் வருவாங்க போய் பாப்போம் ஆம்மா போய் பாத்துட்டு அ உம் உம் சேர் பாக்கி பன்னு